ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேங் நீங் நல்லா இருக்கீங்களா
ஓ நல்லா இருக்கங்க என்னங்க திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க
இல்ல இங்க ப் இங்க பையனோட படிப்புக்கு வேண்டி பாத்துட்ருந்தங்களா
சேரிங்க
அப்போ இருக்கிறது ரெண்டு பசங்க அவுங்க நல்லா படிக்க வெக்கணுங்கற க்காக இங்க எதுமே கோச்சிங் அளவுக்கோ நல்லா இல்லைங்க
சேர் சேரிங்க
அதா நீங்க சொன்னீங்கல அன்னைக்கு பசங்க. இந்த மாரி படிக்கிறாங்க இந்த மாரி முன்னாடிலா நெறய எக்ஸாம்ஸ்க்கெல்லா நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களா அன்னைக்கி
ஆமாங்க
அதனால அதா கே்கறக்கு வேண்டி எங்க நல்லா இருக்குங்களா அப்டிங்கிற மாரி கேக்கலானு
சேரி சேரிங்க நம் பசங்க படிக்கிற ஸ்கூல் நல்லா கோச்சிங் நல்லா குடுக்குறாங்க நாங்களே பாத்துட் டிங்கன்னா வெளிலதா இருந்தோ நாங்க அ வெளி இருந்து நாங்க இங்க வந்திருக்கோ இந்த ஊருக்காக எதுக்காக வந்திருக்கன்னா படிக்க வைக்கிறதுக்காகவே இந்த ஸ் கூட் சேத்தணு அப்படிங்கறக்காகவே கோச்சிங் நல்லா இருக்குங்க அப்படினா அவுங்க வந்து ட்டு ப ஃபுள் அண்ட் ஃபுள் பாத்தீங்கன்னா எப்பேர் பட்ட படிக்காத பசங்கல கூட படிக்க வச்சிருவாங்க மார்னிங் ஷு ஸ்பெஷல் கிளாஸ்சு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ்சு அதாவது ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டா சொல்றே எப்பேர் பட்ட கொழந்தைகளையு படிக்க வெச்சிருவாங்க வீட்லயு பாத்தீங்கன்னா அந்த மாரி ரைட்டிங் ஒர்க் வர்லின்னு வெச் க்காங்க அதுக்கு ம தகுந்த மாரி ஆ டபுள் ரூல் நோட்டு போர் ரூல் நோட்டு இந்த மாரி எக்ஸ்ட்ரா குடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்குவாங்க ஏ நல்லா படிக்காத கொஞ்சோ வீக்கான ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்ச கொஞ்சோ நேரோ வெச்சு ஆ அந்த மாரி சாட்டர்டே வர சொல்லுவாங்க த்து பசங்களுக்கு லீவ் விட்டாலு சாட்டர்டே வர சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி எப்டியு கொண்டு வந்துருவாங்கானு வைங்களே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கொண்டு வந்துடுவாங்க ஹார் ஸ்டடீஸ் டென்த்து பிளஸ் டூ போம்போது படிக்காத பசங்களுங் கூட இன்ட்ரெஸ்டா படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க
ஆமாங்க இப்ப எல்லா பாத்தீங்கன்னா ஸ்டு நெறைய பக்கோ எல்லா கொழந்தைகளு பாத்தா இந்த மாரி டியூஷனு அங்கே இங்கேனுல்லா போய் அதுக்கெல்லா ஃபீசு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம படிக்க வைக்கிறது ஸ்கூல்ல கொஞ்சோ அமௌண்ட்டு நல்லா காஸ்ட் நல்லா பெரிய காஸ்ட்டா குடுத்துதா படிக்க வைக்கிறோங்ளா
செரிங்க
அதா எக்ஸ்ட்ரா எதாச்சு அமௌண்ட் எதுக்காச்சு வாங்கு வாங்களா அந்த ஸ்கூல்ல
இல்லல்லிங்க மத்த ஸ்கூல் கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஆ டொனேஷன்ஸ் எல்லா வாங்குறது இல்லிங்க ஃபீஸ் ஒன்லி ஃபீஸ் மட்டு தா வாங்குறாங்க டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆ குவாலிபைடா தா எடுத்து வெச்சிருப்பாங்க ஆ ரொம்ப ஏனோ தோ கேர் இல்லாது அவங்களுக்கு தனியா ட்ரைனிங் குடுப்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தனியா ட்ரைனிங் குடுத்து அவங்களுக்கு சாட்டர்டே சண்டேல ட்ரைனிங் குடுத்து ஃபிரிண்ஸ் பல் வந்து கரஸ்பாண்ட எல்லாமே ட்ரைன் குடுத்து ட்ரைன் பண்ணிதா அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ஒர்கே குடுப் பாங்க
அப்டீங்ளா
ஆமாங்க
சேரிங் சேரிங் இல்லிங்க நா இங்கிருந்து ரூம் அப்டியே வந்துட்டு படிக்க வைக்கிறக்கு அங்க வந்தாலு நா எப் எப்டியா இருந்தாலு ஸ்கூல் போறக்கெல்லா வசதி இருக்காதுங்ளா அதனால வீட்ட மாத்தலான்ட்டு இருக் க்குறோ அப்ப உங்க வீட்டுக்கு பக்கத் த்தாடி எதாச்சு ரெண்ட்டக்கு எதாச்சு ஹோ ஹவுஸ் எதாச்சு இருக்குங்ளா
ஆ ஹோசு நீங்க எந்த மாரி இதுல கேக்குறீங்க இந்த ரெண்ட்டெல்ல த இந்த தனி வீடா கேக்குறீங்ளா இல்ல எப்டின்னு கேக்குறீங்க
தனி வீடா இருந்தா கொஞ்சோ பெட்ரா இருக்கு ஏன்னா ஹவுஸ் ஓனர் நம்ம கூடயே இருந்தாங்கன்னா அது கொஞ்சோ நல்லா இருக் க்காதுல தனியா நமக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு மாரி இருந்தா போது ஒரு நாலு பேர்யிருக்கிற மாரி
அப்டிங்ளா உங்க வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தன பேர் இருப்பீங்க
ஏ நானு அப்பா எப்டி இருந்தாலு ஒரு ஆறு பேரு இருப்போங்க
ஆறு பேர் இருப்பீங்ளா செரி செரிங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாரி ஹவுஸ் ஓணர்ட்ட சொல்லி தா நம்ம ரெண்டலுக்கு புடிக்க முடியு ஆள் மெம்பர்ஸ் கேப் ப்பாங்க அதனால தா கேட்டே
சேரிங் சேரிங் அதுதா அங்க கொஞ்சோ பாத்து சொன்னீங்கன்னா கொஞ்சோ மாத்தருக்கு இருக்கு ஏன்னா வந்துட்டு இப்பத்தா லீவ் விட் டிருக்காங்க ஏன்னா இந்த லீவ்லயே நம்ம கொஞ்சோ கொஞ்சமா எல்லா முடிச்சு வெச்சாதா கரெக்டா ஸ்கூல் ஓபன் அப்ப வர முடியு இல்லிங்ளா
ஆமா கரெக்ட்டு தாங்க
ஏன்னா நம்ம பசங்களோட எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட் இல்லங்க
கண்டிப்பா ம் ம் செரிங்க செரிங்க நம்ம ஏரியாமரியலே பாத்லாங்கறீங்களா
ஆ பாத்தற்லாங் நல்லாருந்தா செரிதா ஏனா வந்து பசங்க இப்ப லீவ் விட்டு ரொம்பவே மாறி ட்டாங் ஃபோனு லேப்டாப் இப்டியேதா பாத்துட்டேருக்கறாங்க அத விட்டா டி வி ஃபுல்லா அதுலயே இருக்கு
செரிங்க
அதா கொஞ்சோ எதாச்சு க்ளாஸ் எதாது சேர்த்தி வுட்லாமா அப்டிங்கற மாரி எதாச்சு பா த்துட்ருக்கறே அதுக்கு ஒங்க நீங்க எதாச்சு க்ளாஸ் யாராவது சேர்த்து வுட்ருக்கீங்களா
ஆ கராத்தா க்ளாஸ் இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே நம்ம கவர்மெண்ட் ஸ் கூல்லயே சொல்லி தர்றாங்க அதாவது அவுங்க சண்டே பர்மிஷன் வாங்கி ட்டு கராத்தே க்ளாஸ்ஸு கம்ப்யூட்டர் க்ளாஸ்க்கு போலா அப்றோ டான்ஸ்ஸு எல்லாமே போலாங்க இங்கயே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலே பாத்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட்ருக்கு அதுல பாத்தீங்கன்னா மார்னிங் ஆர் ஈவ்னிங் நம்ம டைமிங் வந்து வா வாங்கிக்லா எ எத்தன மணிக்கி நம்ளால போ முடிமோ போக முடிமோ அத்தன மணிக்கு நம்ம டைம் கேட்டு கூட மாத்தி வாங்கிக்லா எல்லா க்ளாஸ் எல்லா இருக்கு அதனால எங்க பசங்கள்ல்லா போய்ட்டு தாருக்காங்க வந்தாலு ஒங்க பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்லா ஏனா எல்லா ஒரே ஏஜா தா இருக்கு அதனால ஜாயின் பண்ணி க்குவாங்க அதுல்ல பத்தி கவலயேப்படாதீங்க பார்க் இருக்கு பக்கத்துலயே
செரிங் செரிங்க இல்ல பெரிய பையே வந்துட்டு கிர் க்கெட்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காப்ல சின்னவே வந்து டென்னிஸ்ல தா இருக்குறாப்ல இனி என்ன தெ ரிலைங்க கொஞ்சோ அவுங்கள வந்து கொஞ்சோ நல்லா ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஸ்போர்ட்ஸ்ல அவுங்களுக்கு வந்து கொஞ்சோ நல்லா இன்ட்ரெஸ்ட்ரு கோ அதுல இன்னி கொஞ்சோ கேர் எடுத்து நம்ம பாத்துக்லா ஏனா வந்துட்டு இப்போ நறைய கவர்மெண்ட் வந்து நறையா இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் டே ஸ் போர்ட்ஸ்ஸல்லா இது பண்றாங்களா
செரிங்க
அப்டிங்கிற மார்ருப்பாங்க ஆ பெரியவே இன்னியுல்ல மாரத்தான்லயு போலான்ட்ருக்காங்க
செரிங்க
அதா பாத்துட்ருக்கோ என்னன் ஏதுன் தெர்ல ப கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ஸெல்லா கொஞ்சோ பா க்க பண்ண விடலா அப்டின் சொல்லிட்டு
செரி செரிங்க செரி வாங்க ஒண்ணு பிரச்சன இல்ல உங்ளுக்கு அப்டி வரமார்ருந்துச்சுன்னா நா ஒடனே இம்மீடியட்டா பாக்கணு என்ன கொஞ்சோ முன்னாடியே சொல்லிருந்திருக்கலா செரி நா பாக்கறேங்க எங்க ஏரியாலே இந் பக்க வீடு இருந்துச்சுன்னா ஓகே தனி தண்ணி வசதியோட எல்லா இது ஃபெசிலி ட்டி இருக்குற மாரி நா ஒரு வீடு பாக்றே உங்ளுக்கு ரெண்டல் எவ்ளோக்குருந்து உள்ளருந்தா ஓகேங்க
எப்பலு இருக்கறதுன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாரு வந்துட்டு ஆ ரெண் ரூவாய்க்குள்ள ரெண்டு ரூவா இல்லன்னா மூண் ரூவாய்க்குள்ளதான கேப்பாங்க
இங்க கொஞ்சொ அதிகமா வருங்க இங்கெல்லா அதிகமா வருங்க ஃபைவ் சிக்ஸ் அந்த ரேஞ்ச்ல தா வரு ஏனா ஒங்களுக்கு மெம்பர்ஸ் அதிகோ தனி இதா வேணுன் கேக்குறீங்க காம்பௌண்டா வேணுன் கேக்குறீங்க எல்லா ஃபெசிலிட்டியோட வேணுன் கேக்குறீங்க அதனால கொஞ்சொ ரெண்ட்டு நம்ம குடுத்து தா ஆகணு
அப்டிங்ளா சேரி நா பாக்குற இங்க வீட்ல கேட்டுட்டு நா பாக்குறேங்க ஒரு நாள் அப்டி இல்லன்னா அங்க வந்து நாங்க எல்லாமே அங்க சுத்தி பாத்துட்டு அப்டியே ஸ்கூல் எல்லா பசங்களுக்கு புடிச்சிருக்கான் பாத்துட்டு எல்லா ஒரளவுக்கு பாத்துட்டு வேணா பாக்லாங்க இங்க
உங்ளுக்கு வந்துட்டுங்க கொ ஞ்சோ உள்ள வன்ட்டிங்கனு வச்சுக்கங்க கொஞ்சோ ரெண்ட்டு கொறையு மெயின் ரோட்ல இருந்தீங்கன்னா உங்ளுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எல்லா வேணுன் கேட்டீங்னா கொஞ்சோ இதா நீங்க டூ வீலர் அந்த மாரி வண்டி வெச்சிருந்தீங்கன்னா ஓகே உள்ள வேணாப் பாக்லா உள்ள வந்து பாத்தீங்ன்னா எல்லா ஃபெசிலிட்டியோட கொஞ்சோ ரெண்ட்டு கம்மியா கெடைக்கு
செரிங்க
இல்ல நாம கொஞ்சோ நடக்குற மார்ருக்குங்க
அப்டிங்க நடக்கறதல்லா பிரச்சன இல்ல பசங்களுக்கு சைக்கிள் இருக்கு சைக்கிள் ஓட்டி வந்துருவாங்க
செரிங்க
நானு ஸ்கூட்டி இந்த மார்லா ஓட்டுவேங்க
செரிங்க
அதனால ப்ரச்சன இல்ல இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு இவ்ளோ ளோ ரொம்ப தூரமா இல்லாம ஓரளவுக்கு ஆவ்ரேஜான டிஸ்டன்ஸ்ல இருந்தா நமக்கு கொஞ்சோ பெஸ்ட்டா இருக்குமெல்லங்க
செரி செரிங்க எங்க வீடு பாத்தீங்ன்னா மெயின் ரோட் லிந்து ஒரு ஒன்னன் டா ஆஃப் கிலோ மீட்டர் வந்து உள்ள வரணு ஆனா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு பாத்தீங்ன்னா காமா இருக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸ்சு க்காதுங்க ஆனா பட் நடந்து வரணு எல்லா கடைக்கி போகறதா இருந்தாலு எல்லா போறதா இருந்தாலு அந்த வீக்லி ஒன்ஸ் சில வண்டில வித்துட்டு வருவாங்க அந்த மாரி வாங்லா இல்ல அப்பினா மெயின் ரோட்டுக் போய் தா எல்லாமே வாங்குற மாரி பஸ்க்கே போறதா இர்ந்தாலு இல்ல நம்ம வீட்டுக்கு யாராது வரதா இருந்தாலு நம்மதா பிக்கப் பண்ணிக்கிற மாரி இருக்கு அது ஒரு இது இருக்கு
அதெல்லா பிரச்சன இல்லைங்க என்ன நம்ம வந்து ரொம்ப லாங்கா இருந் த ஏர்லி மார்னிங்கே நேர்த்ல என்ச்சு ரெடி ஆயி ரொம்ப ரிஸ்க் ஆயிருமா கொஞ்சோ பக்கத்தார் இர்ந்தா கொஞ்சோ காமா எல்லா வேலையு நடக்குமல்லங்க அங்க எப்டி எல்லாருக் கு வந்து கர்ட்டாருக்குமா பசங்களா அங்க ஸ்கூலுக் போறப்ப டைமிங் எல்லா உங்ளுக்கு செட் ஆவுங்ங்குங்ளா
ஆ அவங்க வந்துட்டு ஸ்கூல் வேன்ல போயிருவாங்க பஸ்ல போறதுக்கு வந்து நாங்க கொஞ்சோ முன்னாடி இருந்தங்க மொதல்ல இருந்த வீடு அப்ப வந்து அப்பவூ ஸ்கூல் பஸ்ல தா இந்த இது ப்ரைவெட் வேன்ல தா ஸ்கூல் பஸ்ல போ விடல ப்ரைவேட் வேன்ல தா ஏனா ஸ்கூல் பஸ்ல போனாங் க ஒரு ஒன் இயருக்கு சேக்ஸ் மொத்தமா கட்ட சொன்னாங்ளா அதனால எங்னால வேண்டா ரெண்டு கொழந்தைங்கள படி சேத்தனுமில்லைங்ளா அதனால என்ன பண்ணிருப்போ ப்ரைவேட் வேன் மன்த்லி மன்த்லி போறப்ப கட்டிக்லான் சொல்லிட்டு ப்ரைவேட் வேன்லதா சேத்திருக்கோ இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஹாயர் ஸ்டேடிஸ் போனதுக்கு அப்றோ நாங்க தனியாவே போய்க்றோ அப்டினு சொல்லீட்டு போறக்கு இந்த டூ டேஸா போயிட்ருக்காங்க பஸ்ல மானிங்கே அவ் டூ வீலர்ல பொயிட்டு அவுங்க அப்பா கூட ஈவ்னிங் வந்துட்டு வரும் போது டவுன் பஸ்ல வந்துருவாங்க
சேரிங்க சேரிங்க
நீங்க ஒண்ணு பண்ணலா பஸ்ல போவாங்க அப்டின்னா கொஞ்சோ நேரமா கெளம்பி அவங்கள ரெடி அவங்களோட ஒர்க்க பண்ணிக்குவாங்கன்னா பஸ்ல கூட விட்ரலா பிரச்சன இல்ல இல்ல அப்டின்னா வேன்ல சேத்திக்கோங்க
பெரியவனுக்கு கொஞ்சோ நாலேஜ் இருக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சோ நீங்க சொல்றது பாத்தா பெரிய பசங்களுக் கு வந்து கொஞ்சோ நேரத்திலே ஸ்கூல் ஓபன் பண்ணிருவாங்க சின்னவங்களுக்கு கொஞ்சோ டைம் எடுக்குன்னு நெனைக்கிறேன் இப்ப வந்து அவுங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு வெச்சாங்கன்னா இவுங்களுக்கு ஒரு ஒம்போது மணி அந்த மாரி காங்ளா
இல்ல எயிட் தேர்டிக்கு ஃபர்ஸ்ட் குள்ச்சீங்னா கொழந்தைகளுக்கு பெரிய கொ பசங்களுக்கு வந்து செவன் தேர்டிக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஹ டென்த் பிளஸ் டூக்கு
ஓ அப்டிங்ளா செரிங்க செரி அப்ப எப்டி ஃபுடெல்லா எப்டி குடுக்கறது அவுங்க அன்னாரத்திக்கெல்லா சாப்டுவாங்ளா ஏனா வீட்ல இருக்கறப்போ எப்டியு அவுங்க எனிக்கிறக் கே ஒம்போது மணி ஆயிருது அப்ப அங்க ஸ்கூலுக்கு எல்லா போறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க
அவுங்களுக்கு வந்து அது தகுந்த மாரி ஃபுட்டுகிற ரெடி பண்ணிக்கறங்க எப்டின்னா கருப்பு கவனிக்கவு கஞ்சி அந்த மாரி வெச்சு ஈசியா நைட்டே எல்லா ரெடி பண்ணி வெச்சிரு ஊற வெச்சிருவேன் காலைல எந்திருச்சு அத மிக்சில அடி ச்சு கூழ் மாரி வெச்சு குடுத்துருவேன் இல்லனா தோச மாவு இருந்தா சாம்பார் வெச்சம்னா கொழம்பு ஒரு சாப்ட்டு தோச சாப்புட்டு மதியோ லன்ச்சு எடுத்துக்குவாங்க எடுத்து போயிருவாங்க
சேரிங் சேரிங் சேரிங் நா பாக்கற வீ ட்ல எல்லாத்துட்டயு பேசிட்டுங்க
செரிங்க
ஆ கொஞ்சோ கேட்டு சொல்றங்க ஏங்க
அப்டிங்ளா எப்ப வர்ற மாரி இருக்கீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி நானு வீட்ல சொல்லி
வீக்கெண்டுக்குள்ள வர்ற மாரி இருக்குங்க
சேரி வாங்க
அ சேரிங்க
ஆ சேரி கேட்டு சொல்லுங்க கால் பண்ணுங்க ஆ ஓகேங்க தேங்க்யூ